ஹாய்
ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நாங்களும் நல்லா இருக்கோம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்க எப்படி இருக்காங்க எல்லாரும்
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி சாப்ட்டாச்சா
சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டோம்ப்பா
என்ன சமைச்சிங்க
ஆ காலை வந்து இட்லி தோசை அந்த மாரி டிஃபன் ஐட்டம் தான் நீங்க
ம் இங்க முக்கியும் அததுதான் செஞ்சாங்க இன்னைக்கு பொங்கல் செஞ்சிட்டு சாம்பார் வச்சிருலாங்க பச்சை பயிரூ வச்சு
ஓகே பச்ச பயிறு சாம்பாரா
ஆமா
ம் ம் ம் சரி சரி தோழி மதியத்துக்கு என்ன சமயல் தோழி
மத்தியானம் கீர குழம்பு வச்சிருக்காங்க
எங்க வீட்லயும் சேம் தோழி
ஆ கீர குழம்பு வச்சுட்டு முட்டை வச்சிருக்காங்க கொஞ்சம் உடம்புக்கு பாது
கீரை குலம்பு வச்சுட்டு எராதொக்கு பண்ணிருக்கோம்
ஆ சூப்பர்
சமையல் வேலை முடிஞ்சிருச்சா தோழி
சமயல் வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு சமைக்க தெரியாது அம்மாதான் சமைப்பாங்க அம்மா சமைச்சுட்டாங்க
நீங்க அன்மேரிடா
ஆமா எனக்கு என்னம
ஓகே ஓகே கத்துக்கோங்க
கண்டிப்பா
ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்பறோ
ஆஹஹா கண்டிப்பா கத்துக்கிர அம்மா கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்
உம் ஹெல்ப் பண்றத விட காலைல டிஃபன் அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே ப்ரிப்பேர் ஆயிடும்
ஆஹ் கண்டிப்பா கத்துக்கறேன் பின்னாடி ரொம்ப சவுண்டா இரு க்கு பசங்களா
ஆமாப்பா உம் அப்பறோ மதியாம் சாப்ட்டு சாப்படணுமா இனிமேல் தான் மதியானோ
ஆமா இனிமேட்தான் சாப்பிடணும் என்ன டை டை ம் அது இல்லாம கிளாஸ் போயிட்டு வந்தேன் கொஞ்சோ ஆனால கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரவே அஹ் ட்ரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் கார் டிரைவிங் கத்துகிட்டுருக்கேன் சோ அது நெறைய பேர் இருக்காங்க ஒரு மண் நேரம் தானடா போயிட்டு வாட குட்டி என் கூட ஒரு பத்து பேரு இருப்பாங்க பத்து பேருக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ அகும் போயிட்டு வரறதுக்கு ஆஹ் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு
செரி செரி தோழி நல்ல கத்துக்குறீங்களா
ஆஹ் நல்லா சொல்லி தராங்க ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அவ்ங்ளு ஒரு சைட் வச்ச ஹேண்டில் பண்றாங்கல சோ கொஞ்சோ ஓட்றதுக்கு நல்லாதா இருக்கு அத வெச்சிட்டு அப்டியே வந்து வீ்ட்லயே வந்து கொஞ்சோ பொரும்யா கத்துக்ணுன் நென கிறே கண்டிப்பா சீக்ரமா கத்துக்லா வீட்டு்ல கார் இருக்கு ஆனா பெண் வீட்ல வந்து பொண்ணுன்னா அவ்ளவு வெளிய விட மாட்டாங்கல பயப்புடுவாங்கல சோ அதனால வந்து கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு அவுங்க கிட்ட தந்த தைரியமா எனக் கூட்ட தெரியுன் சொன்னா மட்டுதா குடுப்பாங்க அதுக்காக கொஞ்சோ பொறும்யா கிளாஸ் போய்ட் ருக்கே
நல்லது நல்லது ஏதாவது ஒரு சைட்ல ஏதாவது ஒன்னு கத்துக்கற்து ரொம்ப பெஸ்ட் இப்ப ருக்க வாழ்க்கைக்கு கண்டிப்பா தேவ
நம்பளு தனியா போணு தனியா வரனு
ஆமா ஒருத்தர எதிர்பாத்துட்டே ருக்கிறது நமக்கு கொஞ்சோ கஷ் த்துமா ருக்கு
ஸ்கூட்டி குட ஓட்ட எங்க வீட்ல விடல அவுங்க திட்டி திட்டி எல்லாரு திட் நாங்க உன்னால முடியாது ஹேண்டில் பண்ண முடியாது எங்கனா விழுந்துட்டேன்னா ஒனக் அடிபட்டுச் என்னால அத தாங்கிக்க முடியாதுன் சொ சொல்லிட்டு அப்டியே நம்ள டௌன் பண்றாங்க அதனால வந்து நம்ம அப்டி ருக்க குடாது பெண்கள் முன்னேற்றம் நம்ம போகுணு வெளிய வரணு எல்லாத்தயு விட்டுட்டு அப்டின் சொல்லிட்டு அஹ் நா இப்ப வண்டி ஓட்ட கத்துக்ட்டே ஸ்கூட்டி ஓட்ட தெரியு நேத்து குட கோவில்க்கு போனே எனக்கு தேவன்ற பொருள்கல்லா சாமான்ல்லா வாங்கிட்டு வந்தே பூஜ சாமான் லா வாங்கிட்டு வந்து நம்ம கை நெறய செய்யு போது அது ஒரு தனி சந்தோஷ்த்த
கண்டிப்பா கண்டிப்பா நாளக்கி ப்ப நம்ப கத்துக்கணுனாலு நாளக் அது ஃபியூச்சர்ல நமக் கொரு பிசினஸ் மாரி ஒதவுல்ல
ஆமா கண்டிப்பா ஏ
எல்லா நேரமு இப்ப நம்ப ஒரு கிளாஸ் பண்ணனு இப்ப நம்ப ஒரு அதுவே ஒரு தொழிலா பண்ணுனோம்னா நமக்கு கொஞ்சோ ஈஸ்யா ருக்குல்ல
ஆமா கண்டிப்பா கத்துக்ட்டோம்னா நமக் க்கே நம்ம மேல ஒரு புது நம்பிக்க வரு அத இருந்து நம்ப கண்டிப்பா அப்டியே முன்னேர்ட்டே போய்ட்டே ருப்
ஆமா ஒரு பணோ தேவனா நம்ப யாரயு எதிர்பாக்க வேண்டிய வேல ருக்காது நம்பகிட்ட இருந்தா நம்பளே யூஸ் பண்ணிக்லா செலவுக்கு தேவயானத இப்ப ஒவ்வொருத்தர்க்கிட் நம்ப கேட்டு கேட்டு கேட்டு வாங்கும்போது அதுக்கு நம்பம கஷ்டமாக இருக்கும். நம்மகிட்ட இருந்தா நம்மளுக்கு தேவையான. யானத இப்போ ஒரு கல்யாண ஆகி போயிட்டோன்னா கூட நம்ம அம்மா வீட்டுக்கு எதாவது செய்யணும்னா நம்ம கிட்ட இருந்தால் நம்ம செய்ய போறோம்.
கண்டிப்பா.
அதுக்காக கண்டிப்பா ஒரு தொழில் தேவைதான்.
உஹம் கண்டிப்பா செய்யனும். நீங்க வீட்டுல உடற்பயிற்சி எல்லாம் பண்ணுவீங்களா.
இல்லப்பா அதெல்லாம் எதுவும் பண்ற மாதிரி இல்ல ரெண்ர வயசுல ஒரு பையன் இருக்கா. அவனை மேட்கறதுக்கே சரியா இருக்கு. க்கு அவ. பின்னாடியே ஓடுறதுக்கு. ஆமா அது என்னவோ உண்மைதா காலை ஒரு எப்டி சொல்றது படுக்குற. அதுக்கு கூட டைம் இருக்காது. உ மிஸ் பிசியாவே இருப்பே காலையில எழுந்திரச்சதுல இருந்து நைட் படுக்கற வரைக்கும் நைட் படுக்குறேம் பாருங்க அதுதா அதுக்கே அவர் பன்னெண்டு மணி ஆயிடு. தூங்குறதுக்கு அதுக்கு மேல்பட்டு நம்ம தூங்குறதுக்காட்டியு அப்டிதா தூங்குற மாரி இருக்கோ காலையில விடிஞ்சிடுற மாரி இருக்கோ
கொழந்தன்னு வந்துட்டா நம்மள நம்ம கொஞ்சோ இது பண்ணி.
கஷ்டோ கஷ்டோ ரொம்ப கஷ்டோ அதனால அதுக்கே சரியா இருக்கோ. அத பாத்துட்டு கொண்டுட்டு அவருக்கு ஃபுட் ரெடி பண்ண அவருக்கு சாப் படவுட்டு ஒரு காலையில ஒரு டிஃபன் குடு நாலே கண்டிப்பா ஒரு மணி நேரோ ஆயிடும்பா. ஒரு தோச ஊட்டுறது காட்டியு ஒரு மணி நேரோ ஆயிடு எப்டியு அந்த ஒர் ஒரு மணி நேரோ நா முடிச்சு அதுக்கப் அப்புறமேட்டு நா சாப்புட்டு ஐய்ஐய்யோப்பா அது மாரி வீட்லயு எந்த வேலையு செய்ய முடியாது அவர பாத்துட்டுருக்கவே சரியா இருக் கு.
உம்.
க்உம் மத்த எந்த வேலையா இருந்தாலு ஈவினிங்மேல அவர் வந்ததுக்கு அப்புறம் தா செய்யணு
ஆமா.
ஆமா அதனால எனக்கு கொஞ்சோ எப்டி சொல்றது இவர் பின்னாடி ஓடுறதுக்கு பகலெல்லா இப்டியே உக்காஞ்சிட்டே இருக்க அவர பாக்கவே சரியா இருக் .
கொழந்தைங்கல்லா ஒரு வயசு வரைக்கும் நம்மதா பாத்துக்கணு என்னதா வந்து ஹ பாட்டி எல்லாருமே பாத்து நம்ம தம்புள்ளயே நம்மலே பாத்துக்கிட்டாதா கரெக்டா இருக்கும்.
ஆமா அவர் பின்னாடி ஓடுறதுக்கே சரியா இருக்கோ அதே மாரி எப்டி சொல்றது ஒரு ரெஸ்ட்ரூம் போறது. கூட டைம் இருக்காதுப்பா ஏதாவது ஒண்ணு வெச்சுட்டு போயிட்டோ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோனா அவே வர்றது காட்டியோ ஒரு வேல வெச்சுடுவான் போயிட்டு வர்றது காட்டியு தூக்கன்றது பகல்ல சுத் சுத்தமா இல்லவே இல்ல எதையாது பொம்ம கிம்மா அந்த டைமுக்கு வெச்சுட்டு போய் குளிச்சுட்டு கட கடன்னு ஓடி வந்துட்டு ஐயியோ அதுவே அம்மா வீட் வீட்டுக்கு போனா கொஞ்சோ நல்லா இருக்கும்
எனக்கு தெரிஞ்சு நீங்களாதா சிங்க பெண்கள்னு நெனைக்கிற நானு எல்லா வேலையு கரெக்டா செஞ்சுட்டு உங்க ளுடைய தூக்கத்தையு எல்லாத்தையு சாக்கரிஃபைஸ் பண்ணிட்டு கொழந்தைங்களுக்காக அ குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே செய்யுறீங்க
இதுக்காட்டியோ நம்ப அவருக்கான லன்ஞ்சு டிஃபன் எல்லாமே முடித் ச்சிட்டு அவர அஞ்சர மணிக்கு அனுப்பிட்டு திரும்ப அதுங்காட்டி ஆறர ஏழு மணிக்குலா இவரு ஏஞ்சிடுவாரு இவருக்கு அதுக்கப்புறோ பால் சூடு பண்ணி குடுத்து இவர பாத்து அதுக்கப்புறோ இவருக்கு டிஃபன் செஞ்சு ஊட்டி ஐயய்யோ ரொம்ப கஷ்டோ
எனக்கு வந்து காலைல எந்துரு சரிமா வீட்டு மட்டோ வாசல் தலக்கி கோலம் போடுவ கோலம் போட்டுட்டு கொஞ்சோ உடற்பயிற்சி செய்வ வாக்கிங் போறது ஸ்கிப்பிங் பண்றது
ம் ஏன் ரொம்ப ஃபேட்டா இருப்பீங்களா
இல்ல இல்ல நா ஒல்லியா தா இருப்
நா ரொம்ப ஃபேட்டா இருப்பேன்ப்பா ஆனா எனக்கு அந்த எப்டி சொ சொல்றது டைமிங் என்றது ஒண்ணு கடையாது பா எப்ப ஸ்கூல் சேர்க்கறோனோ அப்பதா
அப்படியா ஆமா கொழந்தைங்க இருக்க வரைக்கோ அப்டிதா இருக்கோ அதுக்க அப்புறோ ட்ரைவிங் கிளாஸ் போய் வருவே ஆன்லைன் கிளாஸு வந் படிச்சுட்டு இருக்க எக்ஸாம்காக ஆன் லைன் கிளாஸ் அட்டன் பண்றது எல்லாமே அப்டியே கரக்ட் கரக்டா போகுது எனக்கு நாலு ஒரு நாள் முடியறதுக்கு கொழந்தைங்களா இருந்தா இன்னமு கஷ்டோந்தா
ப்பனா சொல்ணும்னா எனக்கு ஒரு ரெண்டு நாள் குடுத்து ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் உ பிள்ளைக்குன்னாங்கனா கரெக்ட்டா இருக்கோ நெனைக்குற
கொஞ்சோ சாப்புடுங்க நல்லா ஆரோக்கியமா சாப் ப்படுங்க பிள்ளைங்க இருந்தாலுமே நம்ம ஒடம்பு நல்லா இருந்தாதா கண்டிப்பா கொழந்தைங்களுக்கு பாத்துக்க முடியு
இல்லப்பா எங்க சாப்பிறது கூட டைம் கிடைக்குது இவுங்குளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இவுங்க நம்ம சாப்பிறதுக்காட்டியோ ஏதாவது ஒரு வேலைய பண்ணி வெச்சிருதுங்க சும்மா ஒரு ரெண்டு வாய் கட கடனு புட்டு போட்டு ஓட வேண்டியதா இருக்கு
கொஞ்சோ கஞ்சு கெவுரு மாவு அந்த மார்லா கொஞ்சோ குடிங்க ஒடம்புக்கு கொஞ்சோ சத்தா இருக்கோ
சரி சரிப்பா நீங்களோ ஃபியூச்சருக்கான தயார்ஆயிக்கோங்க இதெல்லா பண்ணணோ ஆ ஓரணோ ஆமா ரொம்ப கஷ்டோ பா நாங்க கூட நம்ம வீட்ல இருக்கும்போது ரொம்ப செல்லமா சாப்றது தூங்குறது இப் அப்படியா இருந்துட்டோ இப்பதா தெரியுது அதனுடைய கஷ்டோ அது வே அங்க ரெண் நாள் போனா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கோ கொஞ்சோ ரிலாக்ஸா அவுங்க பாத்துப்பாங்க
எல்லா பெண்களு அப்டிதானே வீட்ல நம்ம ராணி மாரி இருப்போ ஆனா வந் த வீட்ல எல்லா வேலையு நம்பதா செ
ஆனா ஹஸ்பண்ட் நல்ல சப்போட் பா அவரு பாத்துப்பாரு செய்வாரு அவர் சப்போர்ட்னாலதா இந்த அளவுக்கு ஓடிட்ருக்கோன்னு வச்சுக் கோங்கள
ரொம்ப சந்தோஷ எப்போமே எப்போமே தன்ன அக் கட்டிக்க போறவங்களோட ஸ் சப்போர்ட் இருந்ததுன நம்ம எத வேணாலு ஜெய்ப்
இல்லப்பா அதுதா உண்ம என்னதா நம்ம அம்மா அப்பா கிட்ட சந்தோஷமா இருந்தாலு வச ததியா இருந்தாலு புருஷ நமக்கு சப்போர்ட் குடுத்தா மட்டுந்தா நம்ப எப்டி சொல்றது முழுமையான வாழ்க்கையே வாழ முடியு
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அவங்க தா உங்க வாழ்க் கையே அவங்க கூட இருக்கு போது உங்களால எதுனாலு ஜெய்க்க முடியு
அதனாலதா சொல்றே நீங்களு தயாராய்க்கோங்க இப்டி இருந்தாலு சரி அப்டி இருந்தாலு சரி எல்லாத்துக்கு நம்ம போராட வேண்டியது நெறைய அதனால கொஞ்சோ ரெடி அதாவது இதுவே ப்டி சொல்னு நொய்யி நொய்யின்னு இருக்க ஹஸ்பண்டா இருந்தா இன்னு இங்க வேல செய்ல அந்த வேல செய்லனு கேக்குறவங்களா இருந்தா எனக் இன்னு ரொம்ப கஷ்டோ உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ செய் நா வந்ததுக் கப்புறோ பாத்துக் கலான்ற ஒரு சப்போட்டு கெடைக்கறதுக் பெரிய விஷ்யந்தான
கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு புருஷ கெடைச்சிருக் காங்க ஆல் த பெஸ்ட் நல்லா இது பண்ணுங்க தேங்க் யூ உங்ககிட் ரொம் ரொம்ப நன்றி உங்க கிட்ட பேசினது ரொம்பஸ் சந்தோஷோ எனக்கு நல்ல ஒரு டிப்ஸ் எல்லா சொன்னீங்க ரொம்பத் தேங்க்யூ.
த நன்றிப்பா
ஆ,